சொல்லுங்க சிஸ்டர் ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் கேட்குதுங்களா
ஆஹ் கேட்குது சிஸ்டர் ரொம்ப மைல்டா கேட்குது வாய்ஸு
மே பி நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நெட்வர்க் இஷுவானு எனக்கு தெரியல பட் எனக்கு கிளியரா இருக்கு
ஆ இப்போ கொஞ்சம் கிளியரா கேட்குது சிஸ்டர்
சரிங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஆ ஆ நல்லருக்கேன் சிஸ்டர் சொன்னீங்க
ஆஹ் நல்லாருக்கு சாப்பிட்டாச்சா
ஆஹ்சிஸ்டர் காலையில முடிஞ்சுது இப்போ பையன ஸ்கூல் விட்டுருக்கேன் அடுத்து பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் டுவெல் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும்
ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா
சிஸ்டர் ஹவுஸ் ஒய்ஃப்
வேற எதவும் சைட் பை சைட் பிசினஸ் எதுவும்
ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் அஹ் ஏதோ டிசைனிங் மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பட் இன்னும் ஹ் என்ன சொல்றது டெவலப் பண்ணல இனிஷியலா இப்ப தான் என்ன பண்ணலாம்னு ப்ளான் பண்ணிட்டுருக்கேன் சிஸ்டர் இப்ப தான் கிட்டு வந்து ஒன்னாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணியிருக்கு இருக்கான் இவ்வளோ நாளா அவன் கூடியே டைம் போயிடுச்சு
உம் ஓகே கிட்ஸ் பசங்க குட்டி பசங்களா
இப்பதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான் இவ்ளோ நாளா அவரு கூடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எதுவுமே ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் ஜாப் போய்ட்டுருந்தேன் அப்புறம் மேரேஜ்கப்புறம் எல்லாம் ரிசைன் பண்ணியாச்சு ச இப்போ கே இப்பதான் செட்டில் ஆயிஸ இருக்காங்க என்ன பண்ணலாம் ஆஹ் ஆமா சிஸ்டர்
இல்ல என்னோட பொண்ணும் பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போயிருக்கா அவளும் ஸ்கூல் ஜாயன் இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்கா பஸட் நானும் ஒர்க் பண்ணிட்டு அங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுந்தேன் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ பசங்க சின்ன பசங்களாம் இருக்கனால போக முடியல சரி ஓகே அதனால வீட்ல இருந்தே கொஞ்சம் இப்போ இது பண்ணி கொஞ்சம் வளரட் அதுக்குப்புறம் நாளைக்கு இவங்க ஸ்கூல்ல சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே போய் எங்கேயாவது ஸ்கூல்ல கேட்டுட்டு நம்மளும் டீச்சிங் ஃபீல்டுல
ஓகே ஓகே சரி சரிங்க சிஸ்டர்
ம் என்ன இருந்தாலும் பசங்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு சிஸ்டர் பார்க்க ஆள் இருந்தா ப்ராப்ளம் இல்லை ஆள் இல்லை அப்படிங்கும் போது குழந்தைங்கள தான மெியினா கூட்
கரெக்ட் கரெக்ட் தான் சிஸ்டர் அதே ப்ராப்ளம் தான் எங்களுக்கும் அதனால இவ்ளோ நல்ல ஜாப் பத்தி யோசிக்கல இப்பதான் இப்ப ஃபுல் டே இப்பதான் ஸ்கூல் போறான் இனிதான் யோசிக்கணும் ஏதாவது பண்ணலாமான்னு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே டெவலப் பண்ண முடிய எந்த பக்கமும் செட் ஆகல ரூட்
ஓகே ஓகே சிஸ் ம் இல்ல அப்படிதான் இப்போ பசங்களுக்காக வேன்டிங்க இப்போ நம்ம ஹவுஜக்ஷஸ் வைஃப் பா இருக் வங்களுக்கு தான் தெரியும் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்திருக்கும் நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கிறத செய்யறதுன்னா ஹஸ்பண்ட் கிட் ட் எல்லாத்துக்குமே போய் கேட்க முடியலல்ல ல அது வேணும் இது வேணும் இப்ப நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்தா நம்ம பேரண்டட்ஸ்க்கு கொஞ்சம் ஏதோ ஒ டைம் இல்லா டைமுும் இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அவங்ககிட்டய் நம பேரண்டஸ்்கிட்டய போய் கேட்டுட்டே இரு க்க முடியாதுல்ல
கரெக தான் அட்லீஸ்ங்களுக்கு எமர்ஜென்சிாவ நம் ஏதாவதுஹெல்ப் பண்ண முடியும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்யேதுது ப முடியாது அதுக்குனாவது யூஸ் ஆகும் அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றது
அதுக்காக தான் சிஸ்டர் இப்ப நும என்ன சொல்வ இப்போ சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து க கைத்தொழில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ன்னு முந்தி ஒரு இது சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாாதான் அதுல வருமானம் வரும் அதை வச்சு அவங்க பழச்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுல சொன்னாங்க அது உண்மை இப்பவும் அது உண்மைதான் கைத்தொழில் நல்ல படிச்சிருந்தா அதுக்கேத்த மாரி ஒரு வேலைக்கு போய்ட்டோ அப்டின்னா பே ரொம்ப ஹையா சேல்ரி வேண்டா
ஒகே சின்ன ஆஹ் சிஸ்டர் ஆக்சுவலி நம்பள மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்குன்னாது ஒரு நம்மளுக்கு கை செலவு க்கு ஆகுற மாரி நாது கெட
ஆஹ் உண் உண்மதா சிஸ்டர் நம க்கான இ து ஏதாவது ஒண்ணு பாக்குறதுக்கு ஆது நமக்கு கைல காசு வேணு இப்ப கடைக்கு போய்குட்டு இருக்கோ வெளியில போம்போது பசங்க ஏதாவது கேக்கும்போது அந்த டைம்ல நம்மகிட்ட காசு இல்லனா நமக்கே கஷ் டமா இருக்கு ஆசப்பட்டு கேக்குறாங்க ஆனா நமக் கிட்ட வாங்கி தர முடியலயே அப்டின்னு அதுக்காகவே ஏதாவது பண்ணணு அப்டிங்கறதா சரி ஓ ஓகே இப்ப வீட்டுல குட்டி பாப்பா ஒண்ணு இருக்கு ரெண்டர வயசு ஆகுது பாப்பாக்கு ஓகே அதனாலதா செரி ஓகே ஜாப் எதுவு பண்ண முடிலயே ம் இப்ப பசங்கள ம் பாத்துக்கற மாரி இருந்தாங்கன்னா ஓகே நா எங்கனாலு இப்ப அவ்ளோ அவளோ அப்பவே விட்டுட்டு ஒரு நைன் மந்த்ஸ்லயே விட்டுட்டு வேலைக்கு போயிருப்ப செரி பாக்க ஆள் இல்ல உம் என்ன சிஸ்டர்
அஹ் ஓகே ஒகே இப்போ ரெண்டர வயசு ஆகுதுங்களா
ரெண்டர வயசு ஆவுது
ஓகே ஸ்ரி இன்னோரு ஒரு வருஷா அப்ரோ மூன்ற வயசத்துக்கு மேல ஏதாது டே கேரு பிலே ஸ்கூலு அப்டி ஸ்டார்ட் பண்ணிட்லா
அவள எல் கே ஜி சேக்கும் போது ஆஹ் இல்ல நா எங்க வேல கெடைக்குதோ அந்த ஸ்கூல்ல அவ எல் கே ஜி போட்டு கூட கூட்டிட்டு போயிரலா அப்டினு யோச்சிருக்க
நீங்க டீச்சிங் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரையு எடுக்கிறீங்க சிஸ்டர்
நா டென்து எடுத்திட்டுருந்த சிஸ்டர் நானு சி பி எஸ் இ சி பி எஸ் சி ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டுருந்தே நா நா சரி ஓகே கரெக்டா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகவோ அப்டியே ஸ்டாப் பண்ண அத அந்த சுகோ கொரநாட் கரெக்டா கொரோனாக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆச் ச்சு ஆ அந்த அந்த டைம்ல மேக் எனக்கு அப்போ அப்போதா எனக்கு எக்ஸா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒன் வீக்ல பசங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் சி பி எஸ் சி ல அவுங்களுக்கு முடிச்சி குடுத்துட்டு பேப்பர் கரெக்ஷன்லா முடிச்சிட்டு அப்டியே இது பண்ணா லாக்டவுன் உழுந்துச்சா சரி ஓகே அப்டியே இருப்போ அப்டின்னா கடசில அப்டியே ஓவரா லாக் டவுன் அப்டி அப்டே ப்ரெக்னெண்
ம் ஓகே ஓகே அ அப்போ உங்களுக்கு ஆன்லைன் க்ளாஸ் மட்டு இருந்திரு குல்ல சிஸ்டர் ஆன்லைன் க்ளாஸ் பசங்களுக்கு எடுக்குறது
ஆ இருந்துச்சு சிஸ்டர் அந்த டைம் மட்டு அப் ப நா கன்சிவா இருந்தேனா சோ என்னால அதுவு கண்ட்டினியூ பண்ண முடியில ஸோ அப்டியே கொஞ்சொ ஸ்டாப் பண்ணி சேரி ஓகே எழுதி குடுத்தற்லா வேண்டா அப்டின் சொல் ட்டு ப ப்ரொசீஜர் அப்டியே இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஃபைவ் அண்டாஃப் இயர்ஸ் ஆச்சு இது பண்ணவே முல்ல பசங்களுக்கானா இப்ப கோ ட்யூஷன் மட்டு எடுத்துட்டு கொஞ்சோ மேனேஜ் பண்ணி போகு அப்டியேன்
ஓ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் நானு கரெக்ட்டா அ ரிசைன் பண்றத்துக்கு ஒரு ஸ் த்ரீ மந்துக் ஆஃப்டர்தா கொரோனா வந்துச்சு அதுக்கப்பறோ எல்லாத்துக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துட்டாங்க இப்ப வர எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்தா பண்ணிட்ருக்காங்க அட கடவுளே ஒரு த்ரீ ம அவசரப்பட்டு வ ரிசைன் பண்ணிட்டனே அப்டின்ற மாரி ஆய்டுச்சு சிஸ்டர் முடிச்சிருச்சு ஆமா சிஸ்டர் அந்த கொரோனா ஒன்ன மூனு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நானு இன் இப்ப வரைக்கு நம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போய்ட்ருந்த்ரு க்கு இப்ப ரிசைன் பண்ணனால என்னன்னா ஸ்ட்ரென் தெல்லா கொறச்சுட்டாங்க ஸ் எ சிஸ்டர் ஆஃபீஸ்லய வந்து பழைய ப ஆஃபீஸ்ல ஸ்ட்ரென்த்தெல்லா கொறச்சிட்டாங்க ஒர்
ஆ ஆமா சிஸ்டர் இப்ப நறையா எடத்துல நீங்க சொன்ன மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ஓடி
போயிட்ருக்கு ஆன எம்ப்ளாயீஸ் எல்லா கொறச்சுட்டாங்க ஆ எம்ப்ளாயீஸ் கொறச்சனால இப்போ நம்ம திருப்பி உள்ள ல வேற ஸ் க செக்டார்ல போகணுனா எக்ஸ்பீரியன்ஸ் வேணு இல்லாட்டி ஏதோ கோர்ஸ் படிக்கணு அப்டிங்கிற மாரி இருக் கு ஏதாவ்து கெடச்சதுக்கு போணு அப்டின்ற மாரி இருக்கு
ஓகே ஓகே
போயிட் இருக்குங் சிஸ்டர் இன்னு எதுமே ஐடியா பண்ல
ஓகே சிஸ்டர் என்ன செய்ரது சிஸ்டர் பசங்களுக்கு இது பண்ணு லைப் பண்ணோன்னா ஏதாது அப்டியே மூவ்வான் ஆகி போய்கிட்டே தான இருக்க வேண்டியதா இருக்கு
அதாது ஒருத்தர்னாது வீட்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணு நம்ளே பண்ணிருவோ
நம்ம ஆனா இன்னொன்னு சிஸ்டர் நம்ம என்னதா சேக்ரிபைஸ் பண்ணாலு அத வந்து அக்சப்ட் ஒரு சிலர் தா அக்சப்ட் ண்ணிப்பாங்க ச் ஒரு சிலர் வந்து அந்த அக்சப்டேஷன் மைண்டுக்கு இதாக மாட்டாங்க சோ லைஃப் பார்ட்னரோட என்ன சொல்ற லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்டு கொஞ்சோ தேவ நமக்கு கொஞ்சோ இல்ல ரொம்பவே தேவப்படு
கண்டிப்பா அப்பதா அப் அப்போ நம்மளுக்கு ஈக்குவலா எல்லாத்தையு மேனேஜ் பண்ண முடியு ஆ ஓகே சிஸ்டர் ஓகே
டென்மினிட்ஸ் ப பேஸ் ரா
இப்போதா செவன்த் ஓகே சிஸ்டர் நா உங்களுக்கு ஹெச்டி அட இல்ல ச ஏ செவன்து செவன் மினிட்ஸ்
இல்ல சி்ஸடர் ஏழு நிமிஷோ தா காட்
ஆஹ் ஆமா சிஸ்டர் இன்ன ஒரு த்ரீ மினிட்
உம் ஓகே சிஸ்டர் ஓகே சார் அப்படியே கண்டியூ பண்ணுவோம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு கட் பண்ணிட்டு வேணா திரும்ப கால் பண்னுவோம் ஓகே அவளுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியாதான் இருக்கு சிஸ்டர் ஆனா அவங்கதான் சாப்பிட மாட்டேங் ஆங்க பால் மட்டு குடிக்க குடுங்க அப்பிடிங்குறாங்க சாப்பாட பாத்தாலே ஓடுறாங்க நம்ம எவ்வளவுதான் பின்னாடி ஓடுனாலும் சாப்ப சாப்பாடு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பால் மட்டு கிளாஸ்ல குடுங்க
இந்த ஏஜ் அப்படிதான் சாப்பாடு வேணாம் வேணானு ஓடும் நம்மதான் பின்னாடி தொரத்
அவங்கள சாப்பிட வை வைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது பெரிய டாஸ்க்காக இருக்குது சாப்பிட வைக்கிறது எவ்வளவுதான் பிடிச்சது செஞ்சு குடுத்தாலு அந்த ஒரு வாய் தான் இல்ல ரெண்டு வாய் தான் அதுக்கு க்கு மேல எனக்கு வேணாம் நல்லா இல்லை இப்பதானே நல்லா இருக்குன்னு சொன்னடா இல்ல இப்ப தானேடா நல்லா இருக்குன்னு சொன்ன ன்ன நல்லா இருந்துச்சு இப்ப நல்லா இல்ல
நம்மளையே கிறுக்கன் ஆகிடுவாங்க ஓகே ஓகே ஓகே வேணாங்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் குடுக்குறாங்க
செரி வயிறு வலிக்கின்ருவாங்க இல்லேன்னா எனக்கு வாமிட்டு வருது மம்மி வேண்டா உனக்கு இப்பவே ம் நம்ம சொல்லுவோல சிஸ்டர் ஒரு சில நேரோ தல சுத்திட்டு ஒரு மாரி வருது அப்டின்னு அதெல்லா கவனிக்கிறது கவனிச்சிட்டு என்ன சொல்றாங்க தல சுத்திக்கிட்டே இருக்கு மம்மி சாப்பாடு வேண்டா
ஓ ஹோ ஓகே ஓகே ஓகே இல்ல அப்ப கரெக்ட்டா அந்த டைம்ல நமளுக்கு நல்ல கோவோ வரு புறோ நா அதுக்கப்றோ‌ யோஸ்ச்சி பாத்தோம்னா பயங்கர காமெடியாருக்கோ நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு எப்டி இருக்க இருக்
கொழந்தைங்கனாலே அந்த ஆனா என்ன கொழந்தைங்க இருக்கும்போது கொஞ்சம் மைண்ட்ரி ல்லாக்ஸ்
அஹ் அது கரெக்ட்டு சிஸ் டர் அந்த குரோயிங் ஸ்டேஜே நம்மளுக்கு அது ஒரு நல்ல மெமரி தானே
ஆமா சிஸ்டர் கா நம்மளு கொழந்தையாவே இருந்திருக்
இருந்துக்கலா அப்டித்தா தோணுது ஆமா சிஸ்டர் ஆனா அப்ப நம்மளுக்கு அந்த லைஃப்பு இருக்கும் போதே என்னடா இப்டியே வாழ்க் க போதே இருந்ச்சி இப்ப பெரிய பொண்ணோனதா அதுவே நல்லாருக்கேங்குற மா
அது இல்ல அப்ப கொழந்தையாருக்கும் போது அப்ப வளந்துட்டா நல்லாருக் நம்ம வேலைக்கி போய் நம்ம கையில எதா இருக்குனுனு நம்ம வளந்துட்டா அவ இப்பதா தெரிய்து கொழந்தையாவே இருந்திருக்கலா இதுதா கரட்டு அப்டின்னு
கரெக்டுதா
அத படுத்ததுமே தூங்கிட்றாங்கல்ல எந்த கவலயு இல்லாம நிம்மதியா வெளாடிட்டு
ஜ ம் ஆமா சிஸ்டர் அந்த அந்த டைம்ல எந்த ஒரு என்ன சொல் ப்ரஷருல்ல ஜாலி என்ஜாய்மெண்ட் மட்டுந்தா அவ்ளோதா
ஓகே ஓகே சிஸ்டர் அஹ் அடுத்த கால் பேசலா சிஸ்டர் அஹ் த்தங்க